ஹலோ ஆ கேக்குது தோழி உங்களுக்கு நல்லா இருக் கிங்ளா
ஆ நல்லாருக்
ம் நல்லாருக்க நல்லாருக்க தோழி ஆ அப்றோம் இன்னனக் என்ன சாப்பாடு
இன்னிக் இன்னிக்கு சிக்கன் கொழம்பு தோழி உ நைட்டும் அதே இருந்துச்சு ம் அதே சாப்டாச்சு நீங்க சாப்டிங்ளா நைட்டு
டாச்சி சாப்டாச்சி தோழி
ம் செரிங்க தோழி
ம்
ம் உங்ளுக்கு வந்துட்டு அந்த எது மரம் செடிகள் வளக்கறது எல்லாம் பிடிக்குமா
ஆ புடிக்கும் தோழி புடிக்கும் ஆனா அந்த இடவசதிகள் தா இல்லாததுனால
ம்
பெருசா வைச்சது இல்ல அத் அதிகமா வைக்க முடியறதில்ல
புரியுது புரியுது தோழி
ஆனா சின்ன சின்ன தொட்டில வந்து எங்க அம்மா எல்லா வப்பாங்க அந்த தக்காளி பச்ச மொளகா புத் புதினா அந்த கொத்தமல்லி அந்தத் தொட்டில என்னன்ன அளவுக்கு வைக்க முடியுமோ அதெல்லா வப்பாங்க ம் அதல்லா வச்சிருக்கோ அதெல்லா நல்லாருக்கும்
ம் இப்போ வந்துங்க அந்த அது அது ம் இப்ப நறைய காய்கள்லே வித்தியாசமானதெல்லாம் நறைய வந்துருச் சந்துப்பா எல்லாமே ஹைப் ப்ரேட்லியு வந்துரு கு இந்த நம்ப உரம் போட்டு இந்த நாட்டு காய்களு இருக் க்கு நெறைய வந்து நம்ம விருப்பத்துக்கு என்ன வைக்கணுமோ வச்சுக்கலா அப்போ நம்ம வீட்லயே வந்து வச்சு வீட்டுக்கு தேவையது பண்ணிக்கலா
கண்டிப்பா கண்டிப்பா
இப்ப கத்திரிக்காலா நல்லாவே அதும் வந்துட்டு வீட்ல வச்ச அது வெண்ட காய் எல்லா ஒரு வீட்டுக்கு சமைக்கிற அளவுக்கு எல்லாமே வரு
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா அதெல்லா வச்சுக்கலா ம்
இந்த வெந்தய வந்து இல ஏதானே வந்து கஷ் தூரிமைத்திப்ப அது வச்சா சீக்கிரமாவே வந்துருது அந்த இலையெல்லா எடுத்து காய வச்சோம்னாலே நம்மளுக்கு கம்மி ரேட் கிளேட் கெடச்சிரு
ஆமா அது வெந்தய கீரையாவு யூஸ் பண்ணிக்கலா அத காய வச்சாதா அந்த கஸ்திரி மெட்டின்னு நினைக்கிறே
நமா ஆமா
கீரையு நல்லதுன்னு சொல்லுவாங்க உட
ம் ம் அது ஒண்ண நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த வல்லறை கீரைல்லா சொல்லுவாங்க அப்ப வந்து ஞாபக சக் த்திக்கு நல்ல ஒரு இதுட்டு அ அதெல்லா பா க்கிறது
ம் ம் இப்ப எல்லா கிராமத்து சைட்ல இருந்து கொண்டு வந்து இந்த மார்க்கெட் எல்லா விப் பாங்கல்ல அந்த மாரி இருக்கிறவங்க கொஞ்ச இப்பயாவது வித்தா மட்டுதா அந் இந்த மாரில்லா கிடைக்குது இப்போ இல்லைன்னா அதெல்லா கிடைக்க மாட்டேங்குது
வயித்துக்கு நல்லன்னு சொல்லுவாங்க அத வந்து சூப் மாரியும் வச்சு குடிக் கிலா அதிலே வந்து கடஞ்சு சாப்பாட்டுக்கு ச தொட்டு சாப்பலா
ஆமா அதைய வந்து சும்மா கழனி புளிச்ச மாரி வச்சு செய்வாங்க அதாது நம்ம சாத வடிக் இவ அரிசி கலையரும்ல அந்த தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணிய வச்சு ட்டு அதுல இந்த இலைய நல்லா பிச்சுட்டு நல்லா கழுவிட்டு அந்த த எலையும் அது அத போட்டுட்டு எதும் வதக்குறதெல்லா இல்ல எல்லத்தையு அதுல போட்டுட்டு வெங்காய தக்காளி பச் மொளகா இதெல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சிரணு கொதிக்க வச்சுட்டு நல்லா வெந்தது அதுக்கப்பறோ கொஞ்ச நேரங்கள் சால தேங்கா கொஞ்சோண்டு அரச்சி தேங்காவையு சோம்பையு அரச்சி அப்டியே ஊத்திட்டு கின்னா தண்ணியா தா இருக்கு அது அவ்ளோ டேஸ்டா இருக்கு அவ்ளோ நல்லா இருக்கு அது சாப்பறதுக்கு அந்த கீரையோட அந்த கசப் இப்ப தன்மனா எதுமே அதுல தெரியாது அவ்ளோ நல்லா இருக்கு அது பாத்தீங்கன்னா ஆமா வீட்லயே முன்னா ல்லா வீட்டு வாஸ் தில்லே இருக்கு மனத்தக்காளி கீற வேணும்னா மனத்தக் களைப்பிச்சுக்கலா சொல்றே எல்லாமே வீட்லயே நமக்கு அப்ப கெடைச்சிச்சு இக் இததானே நம்ம எல்லாமே கடைல போய் தேட வேண்டியதா இருக்கு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஆமா வீட்ல கொஞ் ந்த கீரைகள் ல்லா நல்லாவே ச் கீழேயே சும்மா வளரும் அத போய் புடிங்கலா வந்து நம்மளே அப்பறம் அந்த அரக் கிர சிறு கி கீர இதெல்லா நல்லா இருக்குமா
கீரை சிறுகீரைங்கிறதுலாம் வயல்ல சைட்ல இருக்கிறதான்
ம் ம்
வயல் வரப்பு இருக்குல்ல அதுல வர்றது முக்கால் வாசி அந்த கீரைங்கள்ல தான் நம்ம சாப்பற்றோம் அதுதான் நல்லது அவ்ளோ இதுமே அந்த வரப்பு சைடு வர்றது அது இல்லாம இப்ப அதுக்கப்புறம் தானே தனியா போட ஆரம்பிச்சாங்க கீரைகள்ல்லாம் முன்னாடி எல்லாம் அப் நான்லாம் சின்ன பிள்ளையா இரு க்க முன்னனே வச்சுக்கோங்களேன் அப்ப எல்லாம் பத் தீங்கன்னா கீரைக்குன்னு தனியாலாம் போட மாட்டாங்க அங்கங்க கடக்குறது தான் இந்த வரப்புல இருக்கத பிச்சுட்டு போறது இந்த எங்கேயாவது வேலி ஓரோம் வளர்றது இப்பதானே வந்து கீரை தனியா போட்டு வளக் குறோம் ஏன்னா விவசாயமே முக்கால் வாசி அழிஞ்சிருச்சு அதனால கீரைய தனியா வளக் கனும் இதெல்லாம் வந்து ட்டு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு
கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் இந்தக்கீரை முருங்க கீரை இருக்குதுலே அதுதான் வந்து பெஸ் சிந்தன் நல்ல இரும்புச்சத்து முருங்கை அ முருங்கை மரத்து வந்து நம்மளுக்கு கீரை முருங்க காயி முருங்கைப்பூவு எல்லாமே ஒரு பயனுள்ளதாக இந்த கும் பயங்கரமா முருங்கைக்கீரை வந்துட்டு அது என்ன இந்த ம் களிலயையும் சேர்த்து வச்சு சாப்ட்டு லாம் அப்றோ பொரியல்லாவு செஞ்சு இருக்கலா முருங்ககீற சூப் எல்லா டெய்லி குடிச்சோம்னா அவ்ளோ நல்லது அப்றோ வந்து முருங்கக்கீற பவுட்ராவு அரச்சு வச்சுக்கிட்டு ட்டு அதயு கலக்கி குடி க்கலா
அ செல பேர் பாத்தீங்கனா பிள்ளைங்க சாப்ட மாட்டேங்கானு இட்லி பொடி மாரி அத அரச்சு கொஞ்சோ அதோட அந்த இதங்க அரச்சிறாங்க இந்த இந்த பொருளோட சேத்து அரச்சு இட்லி பொடியா வச்சுக்குறாங்க அதுவு நல்லது பாருங்க கொழந்தைகளுக்கு சேத்துக்குறது
ஆமா கண்டிப்பா இது வந்து இட்லி பொடி அவுங்களுக்கு தெரியாது இல்ல நம்ம அது அப்டியே பொடி இட்லி பொடி அப்டின்னு சொல்லி வந்துட்டு இது பண்ணிட்டாலே போதும் நம்ப
அதான் அதான் அதான் கண்டிப்பா
அப்புற வந்து உ இது இதயுமே பொடிகள் எல்லா வந்துட்டு என்னன்னா இந்தந்த கடைகள்லயுமே ஹோட்டல்லயுமே முருங்கப்படி தோச இப்ப முருங்க சூப் உப்பு அப்டின்ல்லா அத தனியா விக்குறாங்க வந்து
ஆமா ஓ
இப்ப யார் கெட மாட்டதுல மெயினா வந்துட்டு எங்கேயுமே முன்னாடி வந்து முருங்க மர அங்கங்க இருக்கு இருக்கு எல்லாருமே ஃப்ரீயா வந்து வன்டு அந்த முருங்க மரத்த உடச்சா கூட கீழே கிடக்கு அந்த உடஞ்சு அதுல இருந்து கீரை எடுத்துட்டு வந்து வீட்டுல எல்லா பண்ணுவாங் க இப்ப வந்து எல்லா குறைச்சிட்டாங்க வளர்க்கறத அதனால நம்ம வந்து இந்த மாரிடைகல தா போய் கூடு இருக்கிற மாரி இருக்கு இந்த ம் கிழங்க எல்லா அத்த மாரி மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ள கிழங்கு எல்லாமே நல்லா இருக்
ம் சக்கரவள்ளிகிழங்க எல்லா பாாரத்தீங்கன்னா நான் அப்ப எல்லா பத்தா அவ்வளோ இனிப்பாக இருக்கு அந்த ச சக்கரவள்ளிகிழங்கு சா சாப்பிடவே என்க கிழங்கு தா பிடிக்கு எனக் க்கலா சக்கரவள்ளிகிழங்குனா அப்படிய மரவள்ளி கிழங்கு கூட நா ஓரளவுக்கு தா சாப்படுவே அது நெறைய எங்க அம்மாலா நல்லா சாப்பிடுவாங்க நம்ம சின்ன பிள்ளைய இருக்கிறதுனால அ அந்த சக்கரவள்ளி கிழங்கு தா அந்த இனிப்புக்கு வந்து அதுதா பிடிக்கு அவ்வளோ இனிப்பாருக்கு இப்பா அந்த இனி இப்ப இல்ல இப்ப எல்லா வர காலங்கள
நமா சுத்தமாவே இல்ல சப்
க்ரவள்ள கிழங்க மாரியே இல்ல ஆ
வேறும்
ஆ அவ்வளோதா அந்த மாரி தா இருக்கு நல்லாவே இல்ல அதெல்லா இப்போ
ம் முன்னாடி ஒரு கலரே நல்லா இருக்கு
ஆ பீட்ரூட் கலர வி கொஞ்ச கம்மியா இருக் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாரி நல்ல இல்லன்னா பிங்க் டார்க்க் பிங்க் வேன்னா சொல்லலா அந்த மாரி இருக்கு கலரு இப்ப கலரே இப்ப வித்தியாசமா இருக்கு
ஆமா அது ஒன்னு அப்றோ இந்த மரவள்ளி கிழங்கெல்லா இன்னு கேரளா எல்லா பாருங்க அததா வந்து ஒரு சாப்பாடாவே சாப்பிட்ட அப்புறங்க கெழங்கா அவுச்சு அத வச்சுட்டு அங்கவந்து இது நல்லா சாப்டுவாங்க பீஃப் மாட்டுக்கறி அத வச்சு சாப்பிட சிக்கன் வச்சு சாப்டுவாங்க
அங்க வந்து அந்த மரவள்ளி கெழங்கு இல்லாம சாப்பிட மாட்டாங்கதா
ஆமா உம் அது ஒன்னு நான்வெஜ் ஒன்னு கீ அப்றோ வெஜ்ஜு ஒன்னு இதெல்லா வச்சுதா சாப்டுவாங்க
அதே மாரி அவுங்க அரிசியு பாத்தீங்கனா நம்ம அரிசி மாரி மெலிசான அரிசியலா சாப்ட மாட்டாங்க அந்த குண்டா அதாவது நெல்லு எந்த அளவுல நமக்கு வெளஞ்சு வருதோ அந்த அளவேதா இருக்கு நம்ம தா வந்து அத பாலிஷ் பண்றோ பாலிஷ் பண்றோன்ட்டு ரொம்ப மெல்லிசாக்குறதுல பாதி இது போயிடுது அந்த மீத இருக்கிறதுதா வந்து நம்ம சாப்பிடு சாப்புறோ அவுங்க பாத்தீங்கன்னா அந்த நல்ல குண்டு குண்டா அந்த இரு குண்டு அரிசிய தா சாப்டுவாங்க நெறய ஃபாரின்லி பாத்தீங்கனா அந்த அரிசியெல்லா பெருசு பெருசாதா இருக்கு நம்ம ஊர்லதா இந்த அளவுக்கு நம்மக்குன் ட்டு வன்ட்டோ மெலி
அவுங்களுக்கு ஒருவேல இந்த அருமைகள்லா தெருஞ்சு அத சாப்புர்றாங்க ஒடம்புல எந்த ஒரு இதுவு வந்துர கூடாதுன்ட்டு ம்
வந்து அது எல்லா துமே நம்ம ஊர்ல இந்தா எல்லாத்துக்குமே மாறுச்சு அரிசி சாப்புறதுலெந்து எல்லாமே விவசாயமே வந்து நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாலெந்தா போனுச்சு ஆனா இப்ப மத்த நாடெல்லா அதெல்லா மதி க்க ஆரமிச்சு அத வந்து நல்லபடியா கொண்ட்டு போறாங்க ஆனா நம்ம நாட்ல நெறையத அழிச்சு ட்டு நெறைய விஷ்யொ அழிஞ்சு போச்சு ஆனா அழிஞ்சிருச்சு ம் அதெல்லா நம்ம ஒத்துட்டு தா ஆகனு
நாமா அந்ததுல்லா அந்த ட்டு அப்றோ நெறைய வ ந்து அதா முன்ன இருந்ததல்லா இப்ப நெறைய வந்துகிட்ரு க்குங்க எல்லாமே இந்த கம்பல்லா ஊ ற வச்சு சும்மாவே சாப்புல்லா நல்லாருக்கு வந்து த அத வந்து ஊற வை க்காமயே சாப்புல்லா அந்த ட்டு ஊற வ ச்சு சாப்புல்லா ஒரு நல்ல ஒரு இது அது ஒரு ஹெல்தி தா வந்துட்டு கம்பு அப்றோ வந்து இந்தம் இந்த சீசன்க்கு சீசன் நம்ம சாப் இந்த மாங்கா லா நீங்க மாங்கா பச்சடில்லா சாப்ட்ருக்கீங்ளா?
ஆ சாப்ட்ருக்கே சாப்ட்ருக்கே ம் ம் சாப்ட்ருக்கே அவ்ளோ நல்லாருக்கு அதெல்லா டேஸ்ட்டா
ம் ம் நல்லாருக்கு அது வந்துட்டு அ எங்க பெரிம்மா வீட்ல வந்துட்டு முன்னாடி எங்க வீட்லெ செய்றப்ப ட்டு எப்டின்னா தோல் எடுத்துட்டு எங்க அம்மா வாங்க தோழயுமே சீவிட்டு டு அ வெறு செடி அந்த வெள்ளத்த போட்டு சீனி அதுங் சர்கரைய போட்டு செய்வாங்க ஃபஸ் டு அப்றோ நாங்க வந்து ரெண்டு வெரு பெரிமா வீட்டுல சாப்டுட்டு அவுங்க தோளோட தா கூட்டு செய்றாங்க வெல்லத்த போட்டு செய்றாங்க நல்லா இருக்கு அது மாரியே செஞ்சு குடுங்கன்னு அப்றோ கேட்டதுக்கு அப்றோ இப்ப வந்து தோளோட இருக்குது.
ஓ ஆனா நாங்களுமே தோல் இல்லா தா செஞ்சுருக்கோ ம் தோளோட செய்ய மாட்டோம் தோல சீவி ட்டு அத போட்டு அப்டியே வேக வச்சு அப்டிதா ய்வோ அனா வெல்லம் போட்டுப்போ ஜீனி யஸ் னமன்
அ அன தோலோட சாப் சாப்டு பாருங்க நல்ல தா இருக்கு அது புடிச்சிருச்சு எங்களுக்கு அதனாலதா வந்துட்டு நாங்களு வந்து செரி செரி அது மாரியே வேணு அப்டின்ட்டு அடம்பிடிச்சு கேட்டோ அது மாரி செஞ்சு கொடுத்ததுல இருந்து புடிச்சிருச்சு செரி நா நாங்க அந்த மாரியே சாப்டுக்றோம்ட்டு சாப்ட்டு
ஒஒ செரி செரி செரி ம்
அப்பற வந்து ம் அது மாங்கா சீசன் அப்ப அது மாரி செஞ்சா ப அப்ப வந்து வக்கிற சாம்பார்ல எல்லாமே மாங்கா இருக்கு கண்டிப் ப்பா அ
அமா அமா ம் சாம்பார்னா அந்த கத்திரிக்கா முருங்கா மாங்கா போட்டாலே அந் ஒரு வாசமே சாம்பார் வேற லெவல்ல துக்க
ம் அது ஒண்ணு அப்புறோ வந்து மாங்காச்சுப் மூறுகாலா செஞ்சு வப் ஒ அந்த டைம்ல நெறைய கெடக்கு அதனல வந்துட்டு ஊரு காஸ் செஞ்சய்க் க்கிறது அதெல்லா ஒரு நல்ல ஒரு லா இருக்கு அப்புறோ வந்து ம் இது மாங்காலே இது சும்மா குட்டி குட்டியா நம்ம வெட்டி சாப்புடுவோ பாருங்க ப்பு மெளகாத்தூள் போட்டு அது ஒரு நல்ல ஒர் டேஷ்டா அப்புறோ மாம்பழம் ங்களு அந்த சீசன்ல சாப்படரத்தா ந்துட்டு எவ்வளோ கிலோங்கலா கம்மியா வந்துட்டு கெடைக் அந்த சீசன்ல நம் அட்ட டைம் நம்ம தேனா கூட கிடைக்காது அதுலயே வந்து ந பே வகைகள் இந்துரு கல்லாமணி சக்கரக்கட்டி ம் அப்புறோ வந்து பங்கனம் பல்லி
ஆமா ஆமா
ச்ரா அவ தா என்னோன்னு ஸ்
ஆ நெறைய வெரைட்டிஸ் வந்துருச்சிட்டுன்னா
நல்ல ஒரு டேஸ் ட்டாருக்கு வந்துட்டு இப்பல்லா கெடைக்கறதுல்லாதா கொஞ்சோ டேஸ்ட் இருந்தாலு கெடைக்கறப்ப சாப்ட்டுகோவன்ட்டு அந்த டைம்ல சாப்பறது ம் ஒரு எ